ஹலோ
ஆ கேக்குது கேக்குது நா ரொம்ப நாளா உங்கிட்ட கேக்கணும் நெனைச் செரி நா உன் பேர்ல நீ நீ சிக்ஸ்த் செவன்தெல்லாம் படிக்கும் போது டபுள் இ தானே இருக்கும் இப்ப ஏன் ஐ யா மாத்திட்ட
ஆமா அது வந்து பட் இது இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எனக்கு அது இ இ வராதாம்மா ஐ தா வருமாமா
ஓ செரி செரி நானும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரை க்கும் என்னோட பேருல டபுள் இ போட்டுருப்பேன் அதுக்கப்பறமா பாய் இது ஆதார் கார்டு பர்த் சர்டிபிகேட் பாத்தா என்னோட பேர் வந்துட்டு ஐல தா வரும்னு இருக்கு அதுக்கப்
ஆமா அதே மாரி எனக்கு என்ன ம்மா என்னோட டேட் ஆப் பர்த் வந்து நான் வந்து டூ தௌசண்ட் நைன்னு நினச்சிட்டு இருந்தன்
ஆ
பாத்தா பர்த் சர்டிபிகேட்ல டூ தௌசண்ட் எயிட்னு போட்டுருக்கு
என்ன சொல்ற உன் பர் உன்னோட டேட் ஆப் பர்த் நீ மறந் திட்டியா
மறந்துட்டேன் எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா எல்லாருமே டூ தௌசண்ட் நைன் தா சொல்லுவாங்க
ஓ
அப் எதுக்கும் எது தெரியுமா அது வ டுவெல்தா லெவன்தா தெர்ல இதுக்கு இருக்குல அந்த இதுக்கெல்லாம் கேட்டாங்க
ஆமமா
இந்த எக்ஸாம் டைமு அப்ப வந்துட்டு சார் சொல்ற டூ தௌச் எயிட்னு சொல்றாரு பண்ணப் போகு போது நானும் டூ தௌச் எயிட் இல்ல சார் நாயன் அப்படின்னா மா பர்த் சர்டிபிகேடே டூ தௌச் எயிட்தாம இருக்கு என்னமா ஓகே ஓகே அப்படின்ட
என்னடா அய்யய்யோ
டூ தௌசண்ட் எயிட்ல லாஸ்ட் தா நானு
ஓ அதனால நா என்னன்னு கணக்
ஆ ஐய நய அட்வைஸ் தாங்க என்ன சேரி தொண்ட வலியா
இல்ல லைட்டா ஒரு மாரி சளி கட்டுது அதா
உம் கிளைமேட் செம்மா கிளைமேட் ஆனா
ஆனா சூப்பரா இருக்குல்ல மொட்டைமாடியில போயிட்டு காதுல ரெண்டு எட்சட்ட மாட் டிட்டு அப்படியே உக்காந்தனா செமையா இருக்கா அந்த சில்லனு காத்துல அப்படிய தூரெல்லா மழ
சூப்பர் கிளைமேட் அடியே வெளிய எல்லா போன சாமயா இருக்கு
இந்த நேரம எல்லா அந்த ஹில்ஸ் ஸ்டேஷன்ல ஏறணும்னு வச்சுக்கோ
ஹில்ஸ் ஸ்டேஷன்ல செமையா இருக்கு
எல்லா போறாங்க பாத்
ஆமா எல் லாரும் போறாங்க நானே எ ஃரெண்டலிங்காங்க ஒருத்தங்க இருக்கா இருக்காங்களா பிரண்டு அப்புறம் நானும் அவங்க உங்க வீட்டுல சொல்லி எங்கேயாச்சும் போல எங்கேயாச்சு என்னதுமா போனம் நாங்க ந எங்க வீட்டுக்கு மாடிக்கு போயிட்டோ
அ
மாடிக்போயிட்டு நீ அன்னைக்கு வந்தன மாடிக்கி
எப்போ
அன்னக்கி வந்திருக்கீங்களா மாடிக்கு
அப்படியா ஆ உங்க வீட்டு மாடிக்கு வந்திருக்கே
ஆ ஆனா அது அப்பா அங் நீ வந்த இடத்துல இப்ப வீடு கட்டிட்டோ அதுக்கு மேலத மாடி
ஓ
அப்போ கொஞ்ச ஹைட் கொஞ்ச ஹைட்டான நால நல்ல மழையெல்லா அப்டி செம்மையா தெரியுமா ஆ செம்ம காத்து அடிச்சு மூச்சி சில்லுனு இருக்கு அப்டியே அங் அங்க தூரத்துல வந்து அப்டியே வானோ வந்து கருப்பா இருக்கு இங்கல்லா வெளிச்சமா இருக் அப்டியே கிட்ட வருது நாங்க காது ஹில் ஸ்டேஷன் ட்ரைனிங் தான் பாத்துட்டு இருந்தோ
சமையா இருக்கு
பாத்துட்டே ஆ இப்ப நாங் இங்கதான் இருக்கோ தா இங்க தா இருக்கோ அனின்ட்டு
ஆ ஆனா நல்லா இருக்கு இப்ப கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு
எல்லா நெனைச்சா ஏறுவாங்க இங்க பக்கத்துல இருக்கிற ஹில் ஸ்டேஷனுக்கு
ஆ எல்லாத்தோட ஸ்டோரி பாத்தாலு அந்த ஹில் ஸ்டேஷன் தா இருக்கு
உம்
இந்தூர்ல பொறந்துட்டு எனக்கு ரொம்ப அவுமானமா இருக்கு பாத்
எனக்கு இப்ப சத்தியமா பக்கத்லேயே இருக்கிய எவ்ளவு கிலோ மீட்டர் அது
கொஞ்ஜோ தா ஒரு ஒரு மணி நேரோ கூட ஆகாது போறதுக்கு
ம்
டக்குனு ஏரியல்ல சில பேரும் டீ குடிக்கிறதுக்கு வேண்டி போயிட்டு வருவான் சொல்லுவாங்க
ஆ ஆமா
போற அங்க பசங்களு இப்போவும் அப்படிதான் பண்றவானுங்க டீ குடிக்க எதுக்கு வேண்டி போவானுங்க
நம்மளா போவோமா இங் இருக்க தெருமுனை
அதேதான் ஆனா அண்ணல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணியிருக்கா இந்த மாரி காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சமயத்துல ஒரு இடம் கே ல்ல செம பேமஸா போயிட்டு இருச்சு அது ஒரு பேரு கூடி கீழ ஸ்டார்ட் ஆகு சரி அந்த அந்தட செம ட்ரென்ல போயிட்டுருச் இந்தமரி தா ஒரு நல்ல எடோ நல்ல ஸ்பாட்டு எங்க அண்ணல்லா எப்டி தெரியுமா காலேஜ் முடிப்பா காலேஜ் ஒரு நாலு மடிக்கு முடியுமா இவனுங்கல்லா என்ன பண்ணுவாங்க கடைசி பீரியட் மட்டு அட்டன்ஸ் கேன்சல் பண்ட்டு இவனுங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிர்வானுங்க
ஆ
எங்க அண்ண கிளாஸ் பொண்ணுங்களு செம்ம செம்ம பொண்ணுங்க எப்டின்னா இது உனக்கொரு க சரியா ஒரு பத்து பதினஞ்சு பேர் கேங்கு அதுல ஒரு ஆறு ஏழு பொண்ணுங்க ஆறு வண்டில பசங்க பின்னாடி ஃபுல்லா பொண்ணுங்க ஒரு ஒரு பைய ஒரு புள்ள ஒரு பைய ஒரு புள்ள கிளெம்பிடுவாங்க வண்டி எடுத்துட்டு அங்க போயிருவாங்க அந்த மாரி எவ்ளோ எடுத்
அவுங்க வீட்டுலல்லா
பொண்ணுங்கல்லா மோஸ்ட்டா முஸ்லிம்ஸ் யாருமே இல்லதுல எல்லா ப்ரரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்டஸ் இப்போ வரைக்கு ஃப்ரெண்ட்ஸு எப்டி சொல்றது அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்குறது அந்த மாரிலா எதுமே இல்ல நல்ல ஒரு ஃரெண்ட்ஸ் கேங் எங்க அண்ணனுக்கு அமைஞ்சிரு
ஆ விடுவாங்ளா அப்டி
ம்ஹ்ம் மோஸ்ட ஆ ஃபுல்லா கிறிஸ்டியன்ஸு ஹிந்துஸுந் தா அந் கேங்ள
ம்
அதுல ஒரே ஒரு கப்புள்ஸ் அவ்ளோ தா வேற யாருமே அந்த மார்லா இருக்க மாட்டாங்க இப்போ ஜாலியா அவுங்க சுத்துவாங்க சூப்பரா வந்து பண்ணிட்டுருப்பாங்க நம்மலா பார்த்தா போறாமையா இருக்கு
நம்மளக்கெல்லா பொறாமே நம்மளா போ மாட்டோ
அது தா வேற நல்ல நல்ல மெமரி ஒனக்கு
ஸ்கூல் டைம்ல வேற என்னது என்ன ஆச்சி என்ன ஆச்சி என்ன ஆச்சி ம் ஆனா நா ஃபர்ஸ்டந்து சேர்ந்வந்தே
ஆமா
செரி இதா சிக்ஸ்த்ல ஃபர்ஸ்ட்டே வந்து மெய் முழிக்கிறனானு என்னடா இது
மரீஸ்லர்க்கா
அதுக்கு முன்னாடி ஸ்கூல்லதா எப்டி சொல்றது அப்பல்ல ஆ இதே இல்ல ஞாபகமும் இல்ல ஞாபகம் இல்ட்டு இருக்கு அவ்ளோ பெருசால சொல்றத அப்பா ஓன்னில அங்க எப்டின்னா ப்ளாக் ப்ளாக்கா இருக்கு
கே
நீங்க நெனைக்கது
எங்க ஸ்கூல்ல பிளாக் பிளாகக்கா இருக்குது பா மாதிரி பிளாக் அதுக்கப்றோ எக்ஸ்ட்ரா தனியா கேஜி பிளாக் சில்வர் ஜூப்லி ஹாலு அந்த மாரி தனித்தனியா இருக்கு ஒரு டைம் ஆடிட்டோரியம் போணு சொல்ல தொலஞ்சி பொயிட்டே
ஏ
கொழப்பு கொழப்புன்னு கொழப்பு
உஹும் அந்த அளவுக்கு ஒரு பர்ஸு
பெருசுன்னு சொல்லலா ஆனா என்ன எல்லாமே பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு அதனால கன்ஃபியூஸ் ஆகு எங்கன்னா இருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணா அதுவும் க ட் நம்ம நம்ம ஸ்கூல்லல்லா இந்த எட்டி பாக்குற எடம்இருக்குள்ள
ஆமா
எட்டி பா்க்ற எடமே இருக்காது
மா
அதனால நா எந்த எடத்துல இருக்கனே தெரியாது எனக்கு வர ஒண்ணுமே தெரியாது அந்த ஸ் குள்ள அப்புற என்ன பண்ணுவ டக்கு கீழ வர மாரி வந்துடுவே அப்பற யாருக்கிட்டய கேட்டு இப்ப வரைக்குமே எனக்கு ஆடிட்டோரியம் போற ப்ளாக் எப்டி போனுன் தெரியாது
ஆஹ்
போ மாட்டே ஆடிடோரியம் வான்னு சொன்ன சொன்னா போமாட்டே ஆல்ரெடி அந்த ஸ்கூல்ல படிக்கிற புள்ளைகளு கூப்டுவடி கொஞ்சோ ஆடியோரியம் வரிக்கு வாடி பிளீசுரீ ப்ளீஸ் த்திரி கெஞ்சு கெஞ்சுன் கெஞ்சுவே அது ஆடிட்டோரியம்க்கு ஒரு பத் த்து பதினஞ்சு வழில போலா
கொழப்பு கொழப்புன் கொழப்பு இதுவரைக்கு ஆடிடோரியம் தனியாகூடி போனதில்ல
நம்ம ஸ்கூல் ஆடிட்டோரியம் தெரிமா உனக்கு
செமையா இருக்குமே
சூப்பரா இருக்கு
அதுக்கப்புரோ எங்க கசின்ஸ் அக்கா அதாவது எங்க அம்மாவோட அக்கா பொண்ணு எங்க அம்மாவோட தங்கச்சி பொண்ணு
உம் உம் உம்
சுத்து சுத்துன் சுத்துவோ அதுவு அலும்பா இருக்கு நாங்க மூணு பேரு போனா திடீர்ன் வண்டில ஹார்ன் அடிக்காது இதுல நாங்களே கீ கீ கீ கீன் கத்திட்டே வண்டில போவோ
கீ கீழ நானே கீ கீழ கத்த மாட்டே அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா தள்ளி நில்னா அப்டினா அந்த அண்ண கொஞ்சோ
ப்டி திரி மாம் மூணு பேரு இப்ப போய் ஏன்னா அங்க மூணு பேர் வண்டில போனா எ ல்லாருமே எங்கள பாத்துட்டே இருப்பாங்க நாங்க அழகா இருக்கோ நினச்ச நனைக்கிறியா இல்ல நாங்க சிரிக்கிறத வச்சு சிரி சிரின் சிரிப்போ வண்டில போறவங் கூட திறிம்ப்பாப் போங்க அதுல ஒருத்தி சிரிச்சா தவக்கல சத் தூறு எப்படி திரும்ப சட்டாரோ
ஆஹ்
நான் சிரிச்சா காத்து வரும் இன்னொரு பள்ள தெிர்சா
ஓ அப்படி இழுத் இழுத்
இழுதுழு யோ சரியானானழும்ப இருக்கும் வண்டியில போனா டக்குன்ன எத கிழவ எதோ போனோனா டக்குன்னனு கத்திட்டு ஓடிடுவோம் அ ஒருவி மூணு பேர் வண்டில் வந்துட்டு இருந்த ஒரு பத்து மணி இருக்கும் எங்க இங்க ஒரு சைட்ல சரிய அந்த அங்க யாருமே இருக்க மாட்டாங்க எங்களுக்கு பின்னடி அங்கள் வந்துருந்தாரு நான் தான் வண்டி ஓடினேன் எதுக்கு எ தெரியாமல் பிரேக் அமிக் சரி ஆனா டக்குன்னு வண்டி நின்றுச்சு வண்டி நின்று உள்ள போயிட்டோம் பக்கத்து வந்து சட்ட ஆங்கிள் வந்துட்டு என்னமா ஆச்சு என்னம ஆச்சு என்னமா ஆச்சு ஹ் அப்போ இந்த பில்ல முருக அஹ்ஹ்
உம்
அவர் மறை மரன் மறைச்சு போயிட்டாரு அவர் எல்மெட்டு எல்லாம் கலட்டி இறங்க வேண்ட தரி என்னமாச்சு என்னமாச்சு ஒண்ணு இல்லலை இந்த பிள்ளை முரு ச அம்பி விட்டுருச்சு ஒன்னு நீங்க
உஹ்
அலூம்பா இருக்கும் போடுவர்
நான் இப்ப கொஞ்சம் ரீசன்டாந்தான் ஓட்டி பழங்கினேன் ஓ அட்டு அண்ணா அண்ணா அண்ணா தள்ள ந ந அ ரோடல போற சின்ன சின்ன பசங்களாம் அக்கா நல்லா ஓட்டி பாத்துக்கோம்
அய்யோ அலும்பா இருக்க நாங்க மூணு பேரு போனம் சிரிச்சு சிரிச்சு செத்துருவோம் இது ஒரு கடைக்கு போனா இவுளுக சும்மாவே இருக்க மாட்டாளுக ஆ
நிக்காக்கு போட்ட பிளானுக்குதான அவ ட்ரிபிள்ஸ் போனோ அவ கூட போனோ சத்தியமா ஸ் ம் லைட்டா ஒரு ஒரு ஒரு செக ண்ட்ல ஒரு எதோ ஒரு இதுல நாங்க தப்பிச்சோ நான் நானு நடுவுல உக்கார்றே ஆ அப்போ ஒ ஒரு இதுக்கு ஒரு வந்து நாங்க இது எது மேப்ல ரூட் போட்டு லெஃப்ட்ல லெஃப்ட் ல என் கையில வந்து ஃபோன் இருக்கு அப்டியே பாத்துட் ருக்கற நா அப்டியே ரைட்ல திரும்புற பஸ்ஸு ஏன் மூஞ்சிக்கிட்ட அதுல குடுத்துட்ருப்பே பஸ்ஸுக்கு தெரியுமா அந்தளவுக்கு ஆ என்ன சொன்ன
உனக்கு செகண்ட் கால் வருன்னு நெனைக்கிற பாரு.
ஆ இரு இரு ஒரு நிமிஷோ இரு எங்க அம்மா கூப்புடுது என்னம்மா இந்த அம்மா இரு ஒரு நிமிஷோ
ஆ ஓகே ஓகே